ஹலோ
ஹலோ
கேக்குதாடா
ஆ கேக்குது சொல்லுங்க
எப்டி இருக்கு நல்லா இருக்கா
நல்லாருக்கேன் நீங்க நல்லாருக்கீங்களா
ம் நல்லாருக்கோம் சாப்ட்டியா நீ
அ அ சாப்ட்டேன் நீங்க
ம் சாப்ட்டேன் என்ன சாப்ட்ட
நாங்க இப்ப வெள்ல போய்ருந்தோம் ம் ஜூஸ் குடுச்சோம் வாட்டர் வெளிய போயிருந்தோம்
செரி
ஜ்ஜா லாட்டர்மிலன் ஜூஸ் குடிச்சோம் வெஜ்ஜி சண்விச் சாப்ட்டோம்
ம் எங்கே போய்டு எங்கே போயிடுச்சு
ஷாப்பிங் போயிருந்தோம்
எங்க டி நகரா
ஆமா டீ நகர்ல ட்ரெஸ் வாங்கத்துக்கு போயிருந்தோம் ட்ரெஸ் வாங்கி அத ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அப்டியே வெள்ல போது ஸ்வீட் கார்ன் சாப்ட்டுட்டு அதுக்கப்பறமா ஜூஸ் குடிச்சு அதுக்கப்பறமா வெஜ்ஜு சாண்ட்விச் சாப்ட்டு வந்தோம்
எல்லாம் பர்சேஸ் பண்றதுக்கு பண்றதுக்கு
ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் வாங்கணுன்ட்டு கூட இருக்கற அக்கா சொன்னாங்க ரூம் மேட்டு
ஓகே
அதனால போயிருந்தோம் அப்பிடியே எனக்கும் வாங்கிட்டு வந்தோம்
சரி அப்ப நைட்டு எதும் சாப்புல்லையா அப்புறமா
இல்ல ஹாஸ்டல்ல ஆல்ரெடி ஒரு செவன் தேர்ட்டிக்கப்டி சாப்ட்டோம்
செரி என்ன சாப்ட்ட
வெஜ் இல்ல வெஜ் புலாவும் அ ஆனியன் ரைத்தா
எப்டிருக்கு ஹாஸ்டல் ஃபுட்டல்லா நல்லாருக்கா
ஓகே தான் செட்டாவுது அப்பப்பதா கொஞ்சம் நல்லாருக்கல மீதி டைம்ல ஓகேதான் நல்லாதான் பண்றாங்க
ம் இல்லன்னா வெளில சாப்புடலால்ல டீநகர்லலாம் நல்லா கட இருக்குல்ல சின்ன
ஆமா வெளிய போகும்போ வெளிய போகும்போது சாப்புடுவோம் இப்ப மந்த் எண்டுல்ல சோ
ஓ இல்ல தோசைல்லா நல்லாருக்குல்ல டீ நகர்ல
ஆமா தோச பொடி தோச நல்லாருக்கும்
ஆமா அத நா சாப்ட்டுருக்க பொடி இட்லி நல்லாருக்கும்
ம் பொடிதோச நா சாப்ட்டுருக்கேன் அதுக்கப்பறமா எப்பிடி டீ குடிக்கலாம் போகும்போது அங்கியும் ப்ரெட் ஆம்லெட்டு சீப்பா நல்லாவேருக்கும்
ஜூஸு அந்த இங்க வெஸ்ட்டு மாம்பல இருக்குல அங்க நல்லாருக்கு
ஆமா ஆ ஃப்ரெஷ்ஷு ப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி பண்ணுவாங்கல்ல நல்லாருக்கு அதுனாலதா இப்ப கூட வரும்போது ஜூஸ்தா குச்சுட்டு வந்தோ நீங்க என்ன சாப்ட்டீங்க இங்க அ இல்ல டீ நகர் போயிட்டு திருப்பி ஏதோ ஒரு சந்துல போனோ அங்க நல்லார்க்கு நல்லாருக்குன் சொன்னாங்க அக்கா
சேரி
இந்தக்கா அவுங்க ஃப்ரெண்டு வந்துருந்தாங்க அவுங்க நார்மலா அங்கதா குடிப்பாங்களா
ம்
சோ அதுனால நா இங்க நல்லாருக்குண்டா பட்ஜெட்க்குள்ள வரு அப்டி சொன்னாங்க சோ போயிட்டு குட்ச்சுட்டு வந்தோ
சேரி இன்னைக்கு நா என்ன சிக்கன் ரைஸ் தா‌ இன்னைக்கு வெளியில வாங்கிட்டே
ஏ மம்மி பண்ணல
பண்ணல பண்ணிட்டே எப் நா நா லோடட் பிரைஸ் ஆர்டர் பண்ணிருந்தே ரொம்ப நாளா வா பண்ணணு பண்ணுனு இருந்தே இன்னைக்கி பண்ணிட்டே செரி அது பண்ண செரி அதுவு சாப்டு இங்க சம்க்கிது இருக்கு லேட் ஆகு செரி ஒண்ணு வன்ச்சுனா வாங்கிட்டேனா அங்க ரெண்டு பேருக்குமே அது ஈக்குவல் ஆவு
ம் ம்
அல அது வாங்கிட்டீங் இங்க பக்கத்துல நல்லா இர் கடா இருக்கு ஒன் பை டூவே பிப்டி ருபீஸ்க்கு கெடைக்கு சாரி ஒன் பிப்டி கெடைக்கு சோ அது வந்து இப்ப பேலன்ஸ் இருந்துச்சுனா கூட அது என்ன பண்றது ஸ்டீம் பண்ணி து நாளைக்கி காலைல கூட சாப்ட்லால ம் ஆ கொஞ்சந்தா சாப்ட லோடட் ஃப்ரை சாப்டதுல வயிறு புல்லாயிடுச்சு
ம்
கொஞ் கொஞ்சந்தா சாப்ட இல்லனா மோஸ்ட்லி நைட்டு டிபன்
ரெண்டு பேருக்குதானா சோ
ஆ ஆமா டிசி தோச இல்லனா இட்லி அந்த மாறில்லா தா சாப்டுவ
ஆ
நீயா ஹாஸ்டல்ல வந்து எடுத்துட் வருமா டெய்லி
ஆமா டெய்லி ஹாஸ்டல்ல இருந்துதா மார்னிங்கே போடுவாங்க மார்னிங்கு இங்யே சாப்டுட்டு லன்சுக்கு பாக்ஸ் எட்டுட் வந்துருவே சண்டே ஆனா போட மாட் டாங்க லன்ச்சு சண்டே வன் ட்டு ஆஃப்டனுன் தா போடுவாங்க ஒன் தேர்டி டூ‌ இல்ல டூ ஓ கிளாக் தா போடுவாங்க
ஆ ஒகே ஒகே நான்வெஜ்ஜா
ஆமா சண்டே நான்வெஜ்ஜு பஸ்டு டூ சண்டேஸ் வன்டு சிக்கன் கொழம்பு வெச்சு ஒயிட் ரைஸு அப்ற நெக்ஸ்ட் டூ சன் டேஸ் பிரியாணி பண்ணுவாங்க
ஓ
வெனஸ்டே இல்ல தேர்ஸ்டே எக்கு குடுப்பாங்க
ஆ எக்குனா நார்மல் ஃபாய்ல்ட்டு எக்கா
ஆ பாயில்டெக்கு
ஆ ஓகே ஓகே அப்டி வேற எதெல்லா ட்ரிப் எதும் போலையா
டிரிப் எதும் போகல இப்போ எப்டி சொல்ல நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல தா போலான்னு இருக்கோ திருப்பதி போலானு இருக்கோ நானு அண்ணாவு
திருப்பதி வந்து சீசனா இப்போ
அப்டி இல்ல அங்க எப்ப வேணா போலா ஆ எப்பயுமே சீசன்லா ம்
அப்டி இல்ல ரொம்ப கிரௌடா இருக்குல்ல அதுதா கேட்ட
ஆமா இப்போ ஸ்கூல்ஸ்ல்லா ஓப்பன் ஆயிட்டு இருக்கும்ல்ல சோ கம்மியா இருக்கு அதுல இல்லாம மந்துஸ் ஸ்டாரிங்ல அவ்ளவா வரமாட்டாங்க மோஸ்லி மந்த் எண்ட்ல ஜாஸ்தியா இருப்பாங்க இல்லன்னா நடுவுல ஜாஸ்தியா இருப்பா இருப்பாங்க நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் போலாம்னு யோசிச்சிட்டு இருக் க்கு அதனால அப்ப வந்துட்டு அவ்ளோ கிரௌட் இருக்காது
ரொம்ப ஜாஸ்தியா இருப்போ ஏனா சேலரி வந்துடும்ல எல்லாருக்குமே
இல்ல அங்க வந்துட்டு இப்போதான ஸ்கூல்ஸ் எல்லா ஓப்பன் ஆயிருக்கு ஜூன் டுவெல்த் இல்ல ஜூன் சிக் ஸ்டீத்தா ஸ்கூல்லா ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடியே எல்லாரு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்டு செகண்ட் கூட வீக்எண்ட் வரலல்ல நடுவுல வருது வெனஸ்டே ஆர் தேஸ் டேல வருதுனு நெனக்கிறே சோ அதனால வந்துட்டு அப்ப அவ்ளோவா கிரௌட் இருக்காது
ம்
போயிட்டு சீக்கிரமாவே வந்தர்லா அதனால ஆ ட்ரெயின்ல தா போணு இங்க இருந்து
பண்ணிட்டா
என்ன ஒரு த்ரீ ஆவர்ஸ் போர ஆவர்ஸ் ஆகும்ன்னு நெனக்கிறே ட்ரெயின்ல
அப்ப புக் பண்ண மாட்டியா
புக் பண்ணுவனு தெரில அவ என்ன பண்ணுவானு அவ ஊருக்கு போயிட்டு வருவா நானு என் ஃப்ரெண்டு தா இங்க இருந்து போறோ அதனால பாக்கனு புக் பண்ணிட்டு தா போவோன்னு நெனக்கிறே ஏனா ஒரு வேல சீ்ட் இல்லன்னா ரொம்ப கஷ் ஆயிரு இல்ல அவ்ளோ நேரம் ஜர்னி
ஆ ஓகே ஓகே ஆ என்னா ஏனா வந்து ஜாஸ்தி ஆவாதுன்னு நெனக்கிற சீட்ல எலா கெடைக்கு போல
விசித்தா ஒரு வாட்டி புல்லா இருப்பாங்க ஒரு ஒரு வாட்டி கம்மியா இருப்பாங்கல லைக் ஒர்க் போறவங்க கூட டிராவல் பண்ணுவாங்கல்ல இந்த பிளேஸ் அந்த பிளேஸ் அந்த மாரி அதால கடைக்க கடை க்காம கூட இருக்கலா ஆனா ஃபுக் பண்ணிட்டா பெஸ்ட்னு தானே க்கிற அவ சொல்லணு இனிமேதா அவனுக்கு அவ சொன்னா போலா அப்டி சொல்ட்டு
ம் வீட்ல யாரும் வரலயா அப்போ
வீட்ல பெரியப்பா பெரியம்மா வருவாங்க அண்ணன் கூட வருவாங்க
சேரி
நாங்க இங்கிருந்து போவோ பெரியண்ணா கூட வருவாரு நானு எ ஃப்ரெண்டு இங்க இருந்து போனா அவுங்க அப்டி வருவாங்க அப்றோ அங்க கூட நடந்து போனோ த்ரீ தௌசண்ட் ஸ்டெப்ஸ்சு
ஆமா ஆமா தெரியு நா இது வரைக்கு போனதுல்ல போணுனு ஆசைய இருக்கு ஆனா போனதுல்ல போனு
சூப்பரா இருக்கு அப்டியே ஹெவன் மேல போயிட்டா அவ்ள தா மேக லா பக்கத்துலே போற மாரி இருக்கு
ம் ஆனா எனக்கு அங்க போ போனா கூட அங்க இது அதுன்னு தெர்ல ல
ஆ ஆமா தெரிஞ்சவங்க குல அ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பிளேஸ்லா அவ்ளோ நேரஃ நின்னுட்டு ஒரு அஞ்சு செகண்ட் இல்ல பத்துசெகண்ட் தா பாக்க முடியு சாமிய ஆனா
அ
வர்த்து அப்டி ஃபீல் ஆகு இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு ஓகே நல்லா இருக்கு அப்டி ஃபீல் ஆகு
ஆமா போனு எனக்கு எனக்கு அந்த மாரி எல்லா டெம்பிளல் வீஸிட்ல்லா பண்றது ரொம்ப என்னை போறதுக்கு ஏன்னா மொத்தபடியே இன்ட்ரெஸ்ட் தா டிராவல் பண்றதுக்கு ப்பு இப்ப டெம்பிளா நமக்கும் கொஞ்சோ இதா இருக்குல்ல
எனக்கு ஆ இதுக்கு சின்ன வயசுல அவ்ள புடிக்காது ஆனா இப்பல்லா கோயிலுக்குன்னா ஓடிருவ எப்ப கூப்ட்டாலு கோயிலுக்கு போய்றா
ஆ மதுரை போயிருக்கா
இல்ல இப்ப சென்னைக்கு நா இப்பதா வந்திருக்கேல்ல இனிமேதா போவ எல்லா பிளேசஸ்க்கு
சென்னைல எங்க இருக்கு சென்னைல சென்னைல மோஸ் நா ரொம்ப எல்லா போன்துல்ல ஆனாலுமே ஆ எங்க சேதப்பேட்டா ஒரு ஷிவா டெம்பிள் இருக்கு அங்கே நா அன்னைக்கு போனனா அங்க நல்லா இருந்துச்சு
நா இங்க போன இங்கயே இருக்கு ரட்டி ஐ மீன் மாம்பழம்ல இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கு
ம்
அங்க இருக்கு அதுவு நல்லா பெரிய கோயில்தா அப்டிக் எல்லா சாமியு இருக்காங்க இல்ல சிவன் கோயிலூ இருக்கு முருகன் கோயிலூ இருக்கு அம்மனு இருக்காங்க ஆஞ்சினேஷ் சாமியு இருக்காங்க எல்லா ஒரு நாலஞ்சு கோயில் ஒரே பெரிய கோயில் இருக்கு
அ
மெயினா ஷிவன் கோவில்
பேட்டா போயிருக்கு அப்பங்க இங்க என்னோட வீடு பக்கத்திலேயே இருக்கு ட்ரிப்லிகேன்ல அங்க பக்கத்து ஏ இருக்கு ஒரு ஒரு அது வந்து பார்த்த சாரதி டெம்பிள் அதுவு ரொம்ப ஃபேமஸ் சானது கூகுள் எல்லா சர்ச் பண்ணி கெடைக்கு அங் ச்சுன்னா ரொம்ப
ஆம் நானு பாத்துருக்க வீ எக்ஸ் ல பாத்திருக்க நானு ஆனா நா வன்ட்டீங்க எனக்கிட்டயா இருக்குல்ல கால ஏஞ்ச்சு நா இங்க போய்ட்டு அப்டியே
ஏன்னா அது சண்டே இருக்குலா சண்டே வந்துச்சுன்னா கூட ஒரு ஒன்பது மணி வரைக்குதா க்ரௌடா இருக்கு க்ரௌடுன்னா ரொம்ப க்ரௌடா இருக்கு அதுக்கப்புறோ ரொம்ப என்னது காமாயிடு அவ்ளோ க்ரௌடெல்லா இருக்காது சோ அது நா அங்க போய் எல்லா பண்ணி ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் அங்கே ஒக்காந்து சூப்பரா இருக்கு நாங்க அங்கதா போவோ இப்ப ரொம்ப ரொம்ப நாளா போகல போனு ஏனா டைம் கெடைக்கல அதனால போல போவாம இருக்க
ம் ம்
சேரி அ நா அப்புறமா கால் பண்ட்டுமா
ஆ ஓகே ஓகே டா பாய்
ம் பாய்
ம் ம் ம் யூட்டூ
ம்